ஆ ம் இல்ல மாமா வல்ல
இன்னு வல்லையா
ஆ அதனாலதா நைட்டுக்கு அன்னைக்கு நாங்க கோலா உருண்ட கொழம்பு வெச்சோ
கோலா ஊருண்டை நல்ல ஐடியா நாளைக்கு நானு வக்கெலானு இருக்கே நாளைக்கு என்ன கொழம்பு வெக்கறதுன் யோசிச்சு ட்ருந்தே நல்ல ஐடியா
கோலா உருண்ட கொழம்பு வச்சமா அதுலயே நெறையா இருக்குது செரி போது நைட் ட்டுக்கு அதே வெச்சு சாப்டுவோமானு யோசிச்சு ம் நாங்க அதே சாப்ட்ருவோ மாமாக்குதா என்ன பண்றதுன் கேட்டு நா வந்தோனே கேட்டுட்டு சட்னி வேணுன்னு சொன்னா சட்னி வப்போ இல்லேன்னா இதே வச்சு வச்சுரு
ஓகே ஓகே அந்த மாதிரிதா பண்ணமனு நாளைக்கு எதாவதுக்கு ஆமா இந்தா வர டைம் தா அந்த ஒரு பத்து நிமிஷோ வந்துருவாங்க ம் ஓ பேசிட்டு வக்கேக்க
இங்க இங்க எங்க அத்த வர்ற டைமு அத்த ஒன்போதுற ஒன்போது முப்பத்தஞ்சுக்கு வருவாங்க அப்புடி இல்லேன்னா பஸ்சுதா
ம் சேரி சேரி அதா வந் ந்து வேற என்ன அம்மா ஃபோன் பண்ணுச்சா
ம் ம் என்ன நடந்துச்சு
இல்ல அம்மா ஃபோன் பண்ணுச்சா காலையிலருந்து
ஆமா சாயந்தரோ பேசு முட்ச்சு நேத்து அது ஒரு சேல கேட்டுச்சு ஆர்டரு பண்ண சொல்லி அத ஆர்டரு பண்ணி நீ என்ன பண்ணக்க வந்துருச்சு அப்டின்னுத பேசிருச்சு அ தமிழ்நாடு அன்ன ஆமா ஓ டூருங்குறனாலா ஒட்னே வந்துருச்சு பேசுஞ்சு அப்பறோ முத்துவாரே மாமாவ மாமாவ பத்தி கேட்டுச்சு அதையு சொல்ட்டுருந்தே சிட்டே அப்பறோ ஆ அப்பாட்ட பேசுறதுக்கு பேசணு அத சொன்னேன்னு
அதா அதா அதா ம் இவுக என்ன மாமா என்ன ட்ரீட்மெண்டக்கு மா வா
அதா நே நேத்து தானே தெரிஞ்சு நா நார்மல் ஆயிருக்குது ஆ ஏ நாளக்கி கல்யாணக்கார வீட்டுக்கு போற மாரி இருக் அதுனால நாளானக்கி போற பேசணு ஹாஸ்பிட்டலுக்கு
சேரி சேரி பேசுறதுக்கே இவ் எவ்ளோ நாளாக்குற அது மாத்துர சாப்ட்டு மூணு மாசங் கழுச் ச்சு மா டெஸ்ட் எடுத்து பாத்து அய்யய்யோ தல சுத்துதப்பா
அதுல வந்து எனக்கு இதல்லா கூட நா ப்ரச்சனைய பேஷ் பண்ணிப்பே ஆனா எனக்கு வந்து ட்ரீட்மெண்ட் சக்சஸ் சஸ் ஆகணுங்குறது தா எ மனசுல ஓடிட்டே இருக்
ஆமா ம் அது இருக்கணும்ல
அதுதா எனக்கு இதெல்லா எனக்கு பெருசா தெரியல அவுங்களுக்கு சரி ஆகணும்னு எனக்கு சரியா ஆவாது ஆ இன்னு அந்த எடத்துல எனக்கு பெயின் இருக்கு எனக்கு இன்னு அந்த எடத்துல பெயின் இருந்துகிட்டே இருக்கு
ம்
சர்ஜரி நடக்குங்க பெயின் இருந்துகுட்டே இருக்கு ஒரப்பு சாப்டவே முட்ல ஒரப்பு லைட்டா சாப்டோனா அட நா எத்தன் தடவ போறப்பல்லா சொல்லிட்டுதா இருக்கே அது இப்பதானே பண்ணோ புண்ணு ஆரட்டு ஆரட் மூணு நாளு மாசமா சொல்லிகிட்ருந்துச்சு அ இங்கிட்டு மூணு மாசோ ஆச்சு இன்னுமு ஆனா ரொம்ப இல்ல ஒரப்பு சாப்ட்டா ரொம்ப தெரியுது மத்தபடி நம்ம நம்மளுக்கு வருல்ல அந்த மாரி நாட்கள்லா கொஞ்சோ கொஞ்ச கூட தெரியுது மத்தபடி பொறுக்குற அளவுதா இருக்குன்னு வச்சுக்குவே ஆனா அந்த எடத்துல ஃப்ரீயாவே இல்ல எனக்கு அத நா பண்ணியு ஃப்ரீயா இல்ல
புரியுது புரியுது ம்
ஆ அது வந்து எனக்கு ஒரு டவுட்டாருக்கு நம்ம கொழந்தைக்குன் கேர் பண்ணோம்னா அதெல்லா நார்மல் ஆயுருமா
அதல்லா நார்மல் ஆக்கிதா அவுங்க எல்லாமே பண்ணுவாங்க அது நம்ம அ
இல்ல அது நம்மளுக்கு தோணுமில்லல அத சொன்ன ஒரு பய இருந்துட்டே இருக்குல்ல அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் எங்க மாமாவ நெனச்சு ச்சுங்க ம் வேற அது என்ன வரவர எல்லா சரியா வரு ம் புக்கு முழியஸ்
சேர் சேரி அதா இங்க ஜிம்ல வேல போய்கிட்ருக்கு ஓரளவு இந்த செலிப்ரேஷன் ஒன் ஒன் இயர் ஆயி சேர் ஆனிவர்சரி செலிப்ரேஷனுக்கு பேசிக்கிட் இருக்கோ என்ன மாரி பிசினஸ் பண்ணனு என்ன மாரி அவங்க இப்போ ஓகேதா அவுங்க நீயும் தா பார்ட்னரு நீ சொல்றதையு தா நாங்க செய்யணுன் சொல்லிட்டு பிரபுட்ட கேட்ருக்காங்க போல நீ என்ன சொல்ல வலிமா அதத்தா பிரபுட்ட கேட்டுட்டு கேட்ருக்காங்க போல
ஆடம்பர செலவு எப்பயுமே பண்ண வேணா
ஆமா அப்பற வந்து எ வீட்டுக்காரு எங்கிட்ட வந்து கேட்டுச்சு என்கிட்ட தலையிடாதிங்க நானே கோவமா பேசுணுனா எங்கிட்ட எது கேக்காத அப்டி இப்டின் சொல்லிட் வந்ட்டே ஏ அவங்கதா கேக்குறாங்கல்ல நம்ம சொல்லிதா ஆகணு நம்ம தா பண்ணணு அப்டி இப்டின்னு சொல்லிட்டு இருந்துச்சு
ம்
இப்ப மட்டு பண்ணணுன் சொன்னோட்டு என்ன பண்ணனுன் சொல்லு போது மட்டு ஏ கிட்ட வா அப்டின் சொல்லி திட்னே
எல்லாத்துக்கு திட்னா அந்த புள்ள என்னதாப்பா பண்ணு அதுவே சொல்லுது நா இத சொன்னா நீ இத சொல்லுவ இத சொன்னா இத சொல்லுவ நேத்து இந்த ஏதோ ஒரு பட பாத்தே அதுல அவ இப்டிதா கேள்வி மேல கேள்வி சண்ட அடிச்சிகிட் கேப்பா அவ மண்டய பிச்சுக்குவா
ஹ ஆமா. அ அதுக்கப்ற சரி இது பண்ணுவோ அது பண்ணுவோன்ட்டு என்னய எ நா இல்லாம அது எ எதுவு பண்ணாது இருந்தாலு வந்து ஐஸ் வச்சு என்னய இது பண்ணு ம்.
பெப்படுக்கு தெரியு
இன்னு சட்னி வைக்கல இனிமேதா வைக்கணு நா
அடக்கடவுளே சரி இப்ப வந்தோனே சாப்பாட்லா கேக்காத
ஆஹ அது ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்து சாப்ட்டுக்கிட்டு இருப்பாக அந்த கள்ளமிட்டாயி கள்ளச்சு இதெல்லா சாப்ட்டுக்கிட்டு இருக்குறதுனால அது எனக்கு ஒரு பத்து நிமிஷ டைங் கெடைக்கு போய் தோச ய சுட்டு ஏதாவது பண்ணி எடுத்துட்டு வந்துருவே. இப்பவு அதே மாதிரிதா இருக்குமாக்க டிரஸ் மாத்துறதுக்கு ஒரு மணி நேர ம் என்ன அது முன்னாடி லேட் நைட்ல வரு இப்ப சி க்கிரமா வருது அதா அ டிஃப்ரண்ட்டே சே ரி ஓகே அது சைக்கோ மாதிரி லேட் லைட்ல வந்து உன்னைய அனுப்பு பத்தியா அது இப்ப பரவால்ல ம் ம்
ம் க்கு அதெல்லா பழகிறிச்சு அப்டியே போக போக
ஆமா ம்
சரி அப்பற வேற நீயு அந்த இதுல சேந்துக்கிறியா காலையல்லா துக்கிதல்லு நடக்கறப்ப நடக்கும் நடந்தாலு ந நேற்று ரோடுக்கு வரன்னு
ஆமா அப்டிதா நானு வந்ட்ட
என்ன நடந்தாலு நடக்குது யாரு எப்டி பேசுனாலு பேசிட்டு போகட்டு அவுங்கள பத்தி என்ன நம்மளுக்கு
ம் நேத்து டாக்டரம்மா அதா பேசுன்னுச்சு யார் என்ன பேசுனாலு காதுலே வாங்காதீங்க. அவங்க மாட்டுக்கு லூஸ் மாதிரி கத்தட்டு இருக்காங்க அப்டின்னுட்டு நீங்க வந்துருங்க.
அவங்களுக்கு வேற வேல இல்ல நம்மளை பத்தி பேசுறாங்க நம்மளுக்கு நெறைய வேல இருக்கு எனக்கு இதுமாரி பேசுறதுக்கு நேர இல்ல
அப்டின்னு சொல்லிகி இருந்துச்சு அ நேத்து அந்த டாக்டருமா நல்லா பேசுச்சு. குடுத்த அறநூறுவாய்க்கி நல்லா கன்சல்ட் பண்ணுச்சு
பரவாயில்ல மென்டலி பிரிப்பர் ஆயிக்கோ அதுவே போதும் என்ன பிரச்சனை இருந்தாலு நம்ம மனசு ஸ்ட்ராங்கானா நடக்குறது தன்னால நடக்குன்னு சொல்லுவாங்க. அத நா இப்ப இப்ப நம்புற
அ அது எய வீட்டுக்கார் சொல்ச்சு நமக்கு கிடைக்கணு அப்டின்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பா எந்த இதுலயாது ட்ரீட்மெண்டே நம்ம பண்ணாம அடுத் அடுத்த மாச கூட நமக்கு கிடைச்சிரு அது வந்து நமக்கு லேட் ஆகுதுனு எது ஏதோ ஒரு காரணத்துக்காக தா அப்போ அதுக்கு வந்து நம்ம வந்து வெயிட் பண்ணணு இப்டி போட்டு நம்ம மனசு போட்டு இது பண்ணிட்டுலா இருக்கக்கூடாது நீ பீல் பண்றது பத்தாம என்னைய பீல் பண்ணு நீ அழு அப்டின்னு சொல்லி என்னையு டார்ச்சல் பண்ணாத அப்டின்னு சொல்லுச்சு நீயு ஃபீல் பண்ணி ஆகணு நீயு ஃபீல் பண்ணியே ஆகணும்னு என்னய போட்டு டார்ச்சர் பண்ணாத எனக்கு நம்பிக்க இருக்கு நீ நம்பனு அதே மாதிரி இது நேத்து வீட்டுக்காரு இவ்வளோ பேசுன்னுச் சு சரிண்டு நா எதுவுமே பேசிக்கல அப்டியே அமதியா
கரெக்ட் ஆனா டைரி தா
அப்பற வந்துட்டு அப்பய் விட்டுருச்சு இந்த ஃபீல் பண்றதுனால நாளைக்கே குழந்த பற புறக்க போறது கிடையாது ம் நமக்கு இருக்குன்னு தெரிஞ்சிச்சு அது வரு போது கண்டிப்பா வரு இ இது பண்ணாதா அப்டி இப்டின்னு சொல்லி இருந்துச்சு சரி சரின்ட்டு கேட்டு வயசு போகுது வய என்ன வயசு போகுது உங்க மீது செல்லா சத்தி எல்லா வந்து எப்ப குழந்தை பெத்துக்கிட்டாங்க அப்டின்னு கேட்ச்சு ஆமா முப்பத்தி ஏழு வயசுல ஆ முப்பதி ஏழு வயசுல ஆகு அதுவு தானா நின்றருக்குல்ல நேச்சுரல் ப்ரேகானன்சி தானே
மெடிக்கல்லா ரொம்ப பிரச்சன இருந்த ஆளுத
நேச்சுரலா நின்று இருக்குல்ல அப்ப அவங்கதா நிக்கும் போது ஏய நிக்காது இது இப்ப அவங்க அவங்க அத்த பொண்ணு இந்த பல் டாக்டரு அதுக்குமே முப்பத்த ஆறு வயசு
ம் ம்
அதுக்கெல்லா இதுவாகலையா அதுவு நேச்சுரலாக தான இதுவாகிருக்கு வயசு வந்து வந்து ஒரு இதுவே கெடையாது நீ வந்து சாப்பாடு ஒழுங்கா சாப்புடு எக்ஸஸைஸ் பண்ணு இ இதெல்லா ரெகுலரா பண்ணிட்டே வா எல்லா சரி ஆயிரு அப்டி இப்டின்னு சொல்லி இருந்துச்சு
ம்போ எகிட்ட அதா கரெக்டா சொல்லிகிட்டே இருந்தாங்க இல்ல அது வந்து உண்மையான வார்த்த தானே ச இப்ப கெடா சொல்லிட்டே இருந்து கரெக்டா நடக்க வேண்டியதுலா
ம் ம் அதுவு கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே
ஆ அத செய்யாம இருந்துட்டு ஒண்ணு வரல வர்ல சொல்றாங்க ட
அதா சொல்லச்சு நீ எப்பவும் போல சாப்புடு எப்பவும் போல இரு அ டெய்லி எக்சசைஸ் பண்ணிக்கிட்டே வா ஆ பாப்போ அப்டின்னு சொல்லியிருக்கு
ம் சரி சரி நீ பண்ணி எப்டி இதுலகது ஆன்லைன் டிரேடிங்ல நீ சேந்துக்கிறியா உன்ன குரூப்ல ஆட் பண்ணவா
ஆ சேர்ந்துக்கிறே ஆட் பண்ணு அது என்னன்னு பாபோ நா காலையில அந்த பதினொன்ர மணிக் மேல ஃபிரீ தா கா பதினொன்ர மணில இருந்து நாலு மணி வரையு நா ஃபிரீயாதா பே அப்பப்ப ஆளுங்க வரும் போது அவங்ககிட்ட பேசுறது மட்
அக்கா அந்த மிட்டிங்குள்ள லிங்க் உள்ள போய்ட்டு கேக்க நல்லா இருக்கு அது சும்மா சில நேர அறுப்பாங்க பாட்டெல்லா பாடுவாங்க அதாவது அ இதுதானே போயிட்டே இருக்கும்போது இங்க பொழுதுபோக்கு ஏதா வண்டி எடுத்தன்ட்டே அந்த கால்ல குரூப்ல அண்ணோன்ஸ்மென்ட் வந்துடு வந்துரு இந்த நம்பர் வரும்போது எடுங்க இவ்ளோவு வைங்க அப்டின்னு சொல் சொல்லுவாங்க அப்ற இது மட்டு நா வச்சட்டு ஒனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குறனாலதா சொல்றே
ஆமா ஆமா முன்னாடி பண்ணிருக்கே செரி பண்ணுவோ ஆ நீ சேத்து வுடு நா என்னன்ட்டு பாத்தட்டு என்ன ஏதுன்ட்டு இது பண்றே
ஆ அதா நா அவன அந்த எ ஃப்ரெண்டு தா அவங்க இந்த முன்னாடி பிரேமா கிட்ட ஏமாந்தோம்ள அதுல வந்தவங்கதா அவளதா சொன்னாங்க வேற ஒருத்தவங்க உனக்கு தெரிஞ்சங்க இல்ல வேற ஒருத்தவங்க அது சொல்லி இந்த மாரி நம்ம எத்தனையோ இது நி அவ்ளதா லட்சக்கணக்குல
சேரிக்கா அந்த வீட்டுக்கார் வந்துருச்சுக்கா இருக்கா கூப்புறே
ஆ சேரி செரி நாளைக்
ம் ஆ